வோ
ஹலோ தோழி
ஆ தோழி நல்லா இருக்கறீங்களா தோழி ஆ தோழி கேக்குது
அ சொல்லுங் தோழி
உங்களுக்கு கேக்குதா தோழி ஹ
ஆ கேக்குது தோழி சொல்லுங்க தோழி எப்டி இருக்
ம் தோழி நல்லா இருக்கறே நீங்க எப்டி இருக் க்கிறீங்க
ஆ ஆ நல்லா இருக்க தோழி என்ன தோழி வேலைகல்லா முடிந்ததா
முடிஞ்சிச்சி தோழி கொஞ்ச இருக்குது சரி ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சோ உங்க கிட்ட பேசிட்டு ஏதாச்சு க்கியமா எதனா தகவல் தெரிஞ்சிட்டு அப்புறமா திரும்ப வேல லஞ்சிதா செ தோழி செய்யனு
ஆ சரி தோழி எ எந்த மாரி தகவல் தோழி
இந்த கொழந்தைகள் படிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது தோழி அதுங்கள உக்கார வைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு க அவங்கள எப்டி தொழியது ஏதாச்சு இந்த கான்செப்ட் ஏதாவது புரிய வைக்கிறது அந்த மாதிரி எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது தோழி நீங்க என்ன பண்ணுவீங்க
நா கூப்பிடுவே தோழி டூ டைம்ஸ் கூப்பிடுவே வரலைன்னா வருவாங்க தோழி ஆனா கூப்டோனே உக்கார வச்சுருவே கொஞ்ச நேரோ விளையாட வைப்ப தோழியவன பாப்பாவ கொஞ்ச விளையாட வச்சுட்டு இல்லைன்னா அந்த விளையாட சொல்லவே அது சொல்லிட்டே இருப்பா கூட விளையாடிட்டே
ஓ இது நல்ல ஐடியா தோழி நம்ம அதுக்குன்ட்டு நேரோ ஒதுக்காம அவங்க போ கூடவே போயிட்டு சொல்லி
ஆ அப்படித்தா தோழி பண்ணுவே இப்ப ஓடுறானா பின்னாடியே ஓடிட்டு நானு என்ன புடிடான்னு சொல்லி ட்டு ஆ இப்ப இத சொல்லூ பா்கக்கலா அத சொல்லூ பா இருக்லா அப்டின்னா சொல்லுவா தோழி டக்கு னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா இதா சொல்லி தரு தோழி வக்கார்ன்னு சொன்னா படிக்க மாட்டாங்க தோழி அவுங்க இப்ப இருக்கிறவங்கல்லா நம்மனா அப்போ வந்து உக்காஞ்சிட்டு படின்னு சொன்னாலே பயத்துல படிச்சுட்டு போய் மே மேம் கிட்ட சொல்லணு அப்டின்னு பயந்துனு போவோ இவங்க அதெல்லா அசால்ட்டா இருக்கு இருக்காங்க
ம் ஆமா
வாங்கிக்கலாம்ன்றமே
ஆமா தோழி நம்ம காலத்துல அந்த காலத்துலல்லா நம்ம ஒக்காருவோ அதுக்காகவே படிப்போ அந்த அந்த மாதிரி அதுலே கான்சன்ட்ரேட் பண்ணி இது பண்ணுவோ தோழி அதே மாதிரி இந்த காலத்து ச இருக்குறவங்ள எதிர்பாக்க முடியல
முடியாது தோழி இப்பல்லா நம்ப சொன்னாலே எடுத்துக்க மாட்ட றாங்க நல்லது சொல்றோமா கெட்டது சொல்றோமா புரிய மாட்டேங்குது அவுங்களுக்கு விடு பாத்துக்கலா விடு அச்சாதான ஆ அப்டின்னு இருக்காங்க நம்ப மறுநாள் போனு பயமா இருக்கு நம்மளுக்கு மேம் கேப்பாங்களே நாளைக்கா என்ன சொல்லுவோமோ அப்டின்னு இவுங்க அதெல்லா யோசிக்க மாட்ட ட்றாங்க கம்முன் நேரா போவோ போயிட்டு வருவோ அவ்ளவுதா ஜாலியா இருக்காங்க அந்த அந்த புடிப்பு அந்த இதுவே இல்ல தோழி இப்ப இருக்குற ஜென்ரேஷன் பசங்களுக்கு அந்த உக்காஞ்சி அந்த இது உள்ளல இல்ல டக்கு டக்கு டக்குன்னு முச்சிடனு டக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஆ அதுவு ஒன்னு ஆ அது ஒன்னு இருக்கு தோழி அ அவுங்க பாஸ்ட் பிக்அப் பண்ணுனு நெனக்கு விக்குறாங்க எல்லாத்தையு அப்டியே போய் இன்னொன்ன நம்ம பொறுமையா வந்து பிக்கப் பண்ணி நம்ம வந்தோ உங்களுக்கு ஃபாஸ்டா நல்லா பண்ணிரனு ஆனா நா ரொம்ப கேள்வியு கே இருக்குறாங்க தோழி இப்ப இருக்க பசங்க அது பதி இப்பே நம்ம படிக்கணு போல ம் உங்க பாப்பாவு எப்டி தோழி அப்டித்தானா
ஆயோ ரொம்ப கேள்வி கேப்பாங்க தோழி எதாச்சு இது என்ன அது என்ன நமக்கு தெரியாத விஷ்யோ இருந்ததுன்னா சொல்லவே முடியாது தோழி அந்த மாரி ஆயிடு அப்பெல்லா நம்ம சி ன்ன வயசுல ஆ இப்போ ந அந்த நைன் டிஸ் காலங்கல்லா நம்ம விளையாடிட்டே இருப்போ அ இதுவே சரியா போன மாரி இருக்கு தோழி எதா தெரிஞ்சி ம் எதாச்சு புதுசா தெரிஞ்சிக்கி டோமா இந்த வயஸ் இல்ல அப்பிடின்னு போது எதுவு இ இல்ல எதாச்சு விளையாடிட்டு இருப்போ அதுவே காலம் போனமா மாதிரி இருக்
ஆ ஆமா தோழி நம்மளுக்கு அப்போ விளையாட்டு மட்டுதா தார்கெ ட்டு இந்தது தோ
ஆமா நீங்க தோழி நீங்க வளந்தது எல்லா கிராமம் மா இல்ல டவுனா தோழி
கொஞ்ச கிராமந்தா தோழி அவங்கெல்லா ஒரே வே எ என்ன சொல்றது வேல செஞ்சுட்டு வந்தோனா ஏன்னா ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வந்தன்னா எதனா ஒன்னு சாப்பறது கொல்றது அது இப்ப கை நீக்கு போயி ட்டு அவங்களுக்கு எதனா வேணுன்னா எடுத்துன்னு போய் குடுக்கறது தாத்தா ஆயாக்கு அப்பா அம்மாக்கு அந்த மாரில்லா செய்வோ தோழி நா அவுங்கள பயிர் வேல செஞ்சுட்டுருப்பாங்க அப்ப அவுங்களுக்கு உணவு எத் போய் டீ எடுத்துட்டு போய் அதெல்லா குடு ப்போ ஆனா நல்ல வாழ்க்க தோழி அங்களா இருந்துனா ஆ ஃரீயா இருந்தது தோழி அந்த மோ தெரியல இப்பதா டிப்ரெஷன் இருக்கு அப்புற மாதிரி ஆயிடுது மண்ட
ஆ ஆமாந்தோழி அப்போ நமக்கு இந்த ஃபோனு இல்ல டிவி இல்ல இருந்தாலு அவ்ளோ அந்த நம்ம ஓட ஃரெண்ட்ஸ் கூட விளாடி இந்த வயதானவ கூட பேசிட்டு அந்த மாதிரி நம்ம காலோ போயிட்டு இருக்கும் போது
ஒன்னா கும் அ ஒன்னா கும்பல் ஒக்காந்து சாப்புட்றது அதுவு ஹெல்த்தி ஃபுட்டு தான தோழி அப்பெல்லா நம்மளுக்கு இந்த இந்த ராகி கலி கூழ் அந்த மாதிரிதா குடிப்போ எதனா பழைய சாதோ அந்த மாதிரி இப்பல்லா வந்து எல்லா அப்டேட் பீஸா பர்கர்ன்னு போறாங்க தோழி அது எங்க தோழி அதெல்லா நம்ம அந்த பசங்களுக்கு குடுக்கவே பயமா இருக்கு அத பாத்து கேக்குறாங்க நம்ப வேணானு சொன்னாலு அழுவுறாங்க
ஆமா தோழி
உம் அதெல்லா நம்ம செய்யுறத்துக்கு நம்மளுக்கு தெரில்ல தோழி
ஆ அதெல்லா நம்ம செய்யறத்துக்கு முடியாது தோழி
போடுறாங்க என்ன பண்றதுன்னு தெரில்ல இதெல்லா சாப்ட்டு ஒடம்பு கெடுதல் தோழி நா இவுங்க ஏ புரிஞ்சுக்க மாட்றாங்கன் தெரியல
ஆ அது அந்த மாதிரி அ அட்வர்டைஸ் மென்ட்டு அந்த கலர்ஸ் குழாய் இருக்குறது வெளிய போறது அந்த மாதிரி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு தோழி ஒரு இயற்கைய மட்டு பாத்துட்டு வளந்தோ அப்டின்னு போது நமக்கு அதோட கா இது தெரியாது நம்ம இப்ப வெளிய போன சும்மாவே ஒரு கடய்ல எதோ பிச்சரு இது இது வேற ஆபர் அந்த மாதிரி எல்லா போட்டு எப்டியெல்லா இவுங்க இது பண்றாங்க அட்வர்டைஸ் மண்டா தோழி
ஆமா ஆமா தோழி வெளிய போனா இது பை ஒன் கெட் ஒன்னு இது அதுன்றாங்க சரி அப்டி இருந்தான நம்ப என்ன பண்றோ ஆசப்பட்டு வாங்கி குடுத்து குடுத்துற்றோ அதே பழக்கம் ஆயிருது தோழி எப்பயாது ஒரு முறன்னா பரவாயில்ல
ஆமா தோழி
தா பயமா இருக்கு தோழி நம்மளுக்
அவுங்களுக்கு ஒரு தடவ சாப்ட்டுட்டு அப்டின்னா அத நிறுத்தணூன்ற எதுவு தெரியமாட்டேங்குது தோழி திரும்ப திரும்ப கேக்கணு அப்டின்னு நெனக்குறாங்க
அது அந்த சுவை வந்து அப்டி மாத்திடுது தோழி அவுங்களுக்கு நம்மளுக்கு ஏதோ புடிக்காத மாதிரி இருக்கு எப்பயோ ஒரு மொற ரெண்டு மொற சாப் அப்டில்லா இல்ல ரொம்பல்லா நம்மளுக்கு புடிக்குது இல்ல இப்போ படிக்கவைக் ஆ சொல்லுங்க தோழி
ஏதாச்சு இந்த கடைக்கு போயிட்டு துணி வாங்குறது இந்த மாதிரிலா கடைக்கு போறீங்ளா இல்ல ஆன்லைன் மாதிரி பண்றீங்ளா தோழி
ஆ இப்போ போ ஒருல கடைக்கு போறது இல்ல தோழி ஆன்லைன்லயே போட்டுறே நானு ஏனா ஆ கடைக் போனாலு டைமு வீணா ஆகுது அவுங்க பசங்களுக்கு எதனா எடு இருக்கனு நாலு ரொம்ப நேரோ பாக்குறாங்க ச ஆ மரு ந்த ம ஒரு ஓரளவு சிப்பெல்லா ஆன்லைல்ல அந்த அந்த இதுவு ஏத்த மாதிரி நா பசங்களுக்கு ஏத்த மாதிரியு வருது அப்டியே போட்டுறே தோழி நீங்க தோழி
நானு இப்ப நெறய ஆன்லைன்தா தோழி கடைக்கு போனா இவுங்கள கொழந்தைங்கள கூட்டிட்டு போய் வரவு நமக்கு கஷ்டமா இருக்கு
ஆமாந்தோழி அலச்சல் வேற
ஆமா தோழி அ அதுலயு நம்ம கேக்குற மாரி ஒரு கடையிலே கெடை இருக்குமா அப்டின்னாலு நமக்கு இப்ப கலெக்க்ஷன்ஸு கம்மி ஆயிட்ட மாதிரி இருக்குது தோழி ஆன்லைன்லதா நமக்கு ஒரு சம்மர் ட்ரெஸு வேணுமோ ட்ரெஸ் வேணுமோ எது எந்த காலத்துக்கு வேணுமோ நம்ம போட்டோம்னா அது கொஞ்சொ ஈஸியா கெடைக்கிற மாதிரி இரு
ஆமாமா தோழி இப்பல்லா அப்டியே வந்துச்சு தோழி நம்ப நறைய ட்ரெண்டிங் டிரெஸ்ஸஸ்லா வரு து அது போய் கடைங்கள்ல கேட்டா இல்லன் றாங்க அந்த மார்லா இன்னு வரல நாங்க வேணா வர வச்சு தரோ சொல்றாங்க அவுங்க வர வக்கிற்துள்யு நம்ப எங்க போது தோழி நம்ப அதுக்கு ஆன்லைன்லே போட்லா போல அதுவு நம்ப பசங்களுக்கே த்த மாரி ஒரு ட்ரெஸ்ஸு இருக்க மாட்டு ஒன்னு பெரு சா இருக்கு இல்னா சின்னதா இருக்கு போய் நின்னா அத விட ஆன்லைன்ல போட்டா கரெக்டா வருது தோழி ஏ அந்த சைசஸ் வக்க மாட் றாங்கன் தெல்ல
அது இப்ப ஆமா தோழி அதுவு கரெக்டா நம்ம முன்னாடி வயசுது இப்போ போனோம்னா ஒன்னு முன்னாடி வயசு க்கது நல்லா இருக்குற மாதிரி தோனுது தோழி இல்லேனா அடுத்த வயசுல இரு க்கிறது நல்லாருக்குற மாரி இருக்கு நம்மளோ வயசு இப்ப இருக்குற மாரி இருப்போனோ
ஆ எ‌ ஆமாந்தோழி எங்க தோழி போய் தேர்ந்தாலு கெடைக்க மாட்டெந்து நல்ல கடைங்கள்லே போனாலு அதுக்குதா எல்லா ஆன்லைன் பக்கமா வந்துர்றாங்க தோழி
ஆமா தோழி இது நமக்கு ஈஸியாவு இருக்கு நமக்கு நேரமு கொஞ்ச சேவ்
மிச்சமாவுது ஆமா தோழி ப்ராடெக்ட்டு நல்லாதா வ தோழி ஒரு சில தூலதா இதுவா இருக்கும் நம்ம நல்லதா பாத்து போ நா நல்லா இருக்கு
ஆமா தோழி நமக்கு அது இந்த பிராண்டுண்டு நமக்கு பழகிடுச்சுன்னா அந்த சைஸசும் பிராண்ட்
ஆ நல்லா செட் ஆயிடுது ஆமா தோழி இப்ப நம்ம வெளிய போய் வாங்க வேண்டி இதுவே இல்ல எல்லா இப்போ எல்லா அப்டேட் டுச்சு தோழி
காய்கறிகள் இதெல்லா தோழி எப்டி வாங்குறீங்க கடை
கடைக்கு போயிட்டு இங்க கடைகள் இருக்கு தோழி கடைக்கு போயிட்டு வாங்க அப்றோ இப்ப ஆப்ஸ் கூட வருதுன்றாங்க இன்னும் எங்க ஏரியா பக்கலா அது அப்டேட் தாவல தோழி நீங்க தோழி
நானும் கடை க்கு தான் தோழி போயிட்டு வாங்குறது ஏன்னா அது காய்கறி பழங்கள் சொல்லும் போது அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் ஒரு வேளை கொஞ்சம் நாள் வச்சு வச்சிருப்பாங்களா அப்டின்ட்டு தெரியாதுல தோழி ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்துருச்சுன்னா அததா வாங்க வேண்டிய நேலம ஆயிடுது அதனால இது மட்டும் நா கடையில தா தோழி போயிட்டு வாங்க
அதெனா பெஸ்ட் தா தோழி போய் பாத்து நம்மளே எடுத்து போட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லயா மாரி பாத்தி எடுக்குது கரெக்ட தா தோழி ஏன்னா இப்ப ஆப்ஸ் எல்லா சொல்றாங்க தோழி வீட்டுக்கே வந்து குடுத்துறோ அது இதுன்றாங்க நம்மளுக்கு பயமாவும் இருக்கு செரி வாங்கி பாக்கலாம்னாலும் அதுவும் ரேட் அதிகமா இருக்கிற மாரி இருக்கு தோழி அது நா கேள்விப்பட்டிருக்கேன் நானு அதுல ரேட் அதிக ஆ நம்ம ஆ ஏன்னா அது சர்வீஸும் ஃப்ரீ இன்றாங்க அதுக்கேத்த எல்லாத்தையும் போட்ருவாங்க போது அதுல ம்
அதுவும் அந்த அளவுக்கு நமக்கு நல்லா இருக்குமானு தெரியாது போயாது
சொல்ல முடியாது தோழி செரி தோழி ஒரு அழை ப்பு வருது அப்புறமா கூப்புடவா தோழி ஆ ஆ ஓகே தோழி பாய் தோழி